ஹலோ வணக்கம் கேக்குது தோழா
ஆ என்னா பண்றீங்க?
ஆ இந்த இப்போ கொஞ்சோ எங்க வீட் வீட்டு பின்னாடி வந்து ஒரு குட்டி தோடம் மாரி வச்சிருக்கோ அதுல வந்து நேத்து தா இங்க வந்து மழ சீசன் டைம் வந்து சீசன் டைம் வந்து இந்த கொஞ்ச அந்த வெதையெல்லா போட்டா நல்ல தழுக்குன்னு சொல்லி எங்க சிஸ்டர் சொன்னாங்க அதுலயு நா வச்சிருக்கே ஆனா அவுங்க வீட்ல வந்து அதவிட நல்ல தழுத்துனுச்சு அப்ப என்னோட தோழி ஆ சிஸ்ட்டர்ட்ட கேட்டப்ப சொன்னாங்க சீசன் டைம்ல வந்து இந்த இந்த வெ தைகள்லா போட்டா நல்லா வளரு அப்டின்னாங்க நேத்துதா ஃபுல்லா இங்க வந்து எங்க ஏரியால வந்து நேத்து ஃபுல் க்கு ஃபுல்லா கரண்டு கெடையாது அப்பம் போல அது பைய அது நேத்துதா எல்லா பாதி ஊனிட்டு வந்தே இன்னக்கி பாத்தீங்னா இந்த இங்க பக்கத் து வீட்ல பெரிய மாமரோ இருக்கு அந்த மாமரத்துல வந்து நெறைய பறவைகள்லா இருக்கு அந்த பறவைகள்லா அத உங்கள ஒண்ணு ரெண்டு பூச்சிகளு இருந்துச்சு மண் தோண்டத்தோண்ட நறையா வந்து பூச்சிகள் எல்லா வந்துச்சு அதுல இருந்து என்ன மண்புழுக்கள் எல்லா நா உண்மைக்குமே ரொம்ப நாள் கழுச்சு பாக்குற நேத்து வந்து தோண்டப்பூப்பு மண்புழு அவ்ளோவு இருந்துச்சு இருக்கப்போ எடுத்து அவுட் பண்ணி போட்டோ அதுஸ் சாப்டுச்சு இன்னிக்கு என்ன் பாத்து இன்னு அந்த வெதைகளோட சேத்து கிண்டி போட்ருக்கு அதனாலதா பறவைகள் வந் து விவசாயத்துக்கு வந்து ரொம்ப என்ன சொல்வாங்க உதவியாதா இருக் ஏன்னா வெவசாயிகள் வந்து பயிரிட்டு ஒரு பயிர வந்து வளறத வந்து தடு தடுக்குறது வந்து மண் புழுக்கலோ அப்புறம் ஒரு சில பூச்சிகள் வந்து அந்த பயிர்கள வந்து உள்ள இருந்தே அரிக்கு ஆனா அந்த பறவைகள் வந்து என்ன படது அந்த பூச்சிகல்லா சாப்புட்டு அந்த பயிர பயிர்கள வந்து பாதுகாக்குன்னு நா சொல்லுவ
ஆ ஆமா ஆமா கண்டிப்பா அப்டித்தா வந்து அம்மமே இப்ப பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு பாத்தா நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான நம்ம சத்தான உணவு வந்து நறைய வந்து நம்ம இது பண்லா எ எக்ஸாம் பிள்ளுக்கு இந்த கத்திரிக் வெண்டிக்கா வெண்டிக்கால்லா வந்து அவ் எவ்ளோ நல்லது இருக்கு வெண்டிக்கல்லா வந்து வெண்டிக்கா சாப்டா அது ஒர் டேரெக்டா சொல்லுவாங்க வெண்டைக்கா சாப்டா மேக்ஸ் நல்லா வரு அப்டின் சொல்லி சொல்லுவாங்க அந்த வெண்டக்காலாம் பாத் பாத்தீங்கனா அப்படியே வந்து அதல்லா அந்த கொடி கொடியா அப்படியே காயா இருக்கும் சொல்றது அந்த அதுக்கான ஒரத் த போட்டு அதுல்லா வந்து வந்து அவ்ளோ ஒரு அ நல்ல ஒரு இது காய் அப்டின் சொல்லிஸ் சொல்லுவாங்க அது அப்பற பப்பாளி அ அதே மார்தா பப்பாளி நம்ம சாப்புறோம் பப்பாளி சாப்புட்டு அந்த வெதைய கூட சும்மா கூட அப்படிதா கொட்டிடுவோ ஆனா அது பாத்தீங்கன்னா ஒரு சில நேச்சமா பாத்தா பப்பாளி மரமாவே வந்து நிக்கு அப்பா நம்ம அந்த குட்டி குட்டியா அரும கூட தெரியாது கொஞ்சோஸ் கொஞ்ச லைட்டா வளந்ததுக்கு அப்புறோ இது எப்ப நம்ம போட்டோ அப்டின்ற மாரி நமக்கே வந்து தோணு அப்பல்லா வந்து பப்பாளிய வந்து அந்த வெதைகளுக்கு வந்து அவ்வளோ வந்து சக்தி இருக்கு அந்த ம மரம் மழ பெயறதுக்கு அதுக்கு ஏன்னா அதுல்லா சும்மா தூவி விட்டாவே அப்டியே டக் டக் டக் அப்டின்னு அதுல்லா வந்து நறையா வர்ற துக்கான அறிவுல்லா நறைய இருக்கு
கண்டிப்பா ஏன்னா இப்போ வந்து நீங்க இப்போ நம்ம வந்து நம்ம வீட்லியே நம்மளுக்கு தேவையான அ கீரைகள் இருந்தாலும் சேரி நா கீரைகள் எல்லா நேத்து ஊனி வெச்சே அந்த கீரைகள் வந்து மழ டைம் இந்த நேத்து மழ பேஞ்சா நேத்து இன்னிக்கு காலைல எல்லா அந்த சீசனுக்குள்ள மழ பேஞ்சொன்ன கிளைமேட் எல்லாமே கோல்டா இருக்கா அப்ப போல அந்த கீர செடிகள்ல்லா ஊனி வெச்சது வந்து வாடாம அது கொஞ்சோ தழுத்து எனக்கு நேத்துதா வெச்சோ செல்ல வந்து ஒடனே வாடிரு பாருங்க ம அதனால வாடிரு அது ஃப்ரஷ்ஷாவே இருக்க மாரி இருக்கு எ பொண்ணு சொல்றா மம்மி அது நல்லத் பழுத்துட்டு நீ நேத்து வெச்ச இன்னிக்கு பாத்தியா அதுல கீர இருக்கு அதனால ஒன்ரெண் அந்த எலைய வெச்சுதா நா அதல வச்சே அது வந்து வாடாமயே இருந்தோன அவங்களுக் கு ரொம்ப சந்தோஷோ நம்ம வீட்ல கீர செடி வளந்துட்டு அப்டின் சொல்லி அது போகன்னா ஆ மேங்கோ சாப்புடுவாங்க எங் கொழந்தைகளா நல்லா மேங்கோல்லா வைக்கணும் அப்டிம்பாங்க நா நறைய செடிகள வந் ந்து வெந்தய கீரல்லா இருக்கு லா அந்த மாரி வெந்தயக்கீர வந்து கடையல வந்து இங்க சவுத்து சைடு கிடைக்கிறது ரொம்ப ரேர் ரொம்ப கஷ்டமா தா இருக்கு ஏன்னா எல்லா பக்கமும் கிடைக்காது ஆனா நார்த்து சைடு வந்து வெந்தயக்கீரை எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கிடைக் கும் பத்து ரூவாய்கு இருவது ரூவாய்கு சொன்ன நறையா தருவாங்க. அந்த இலைய மட்டும் பறிச்சினா எ நல்லா காய போட்டு வச்சா கூட நம்ம வந்து கஸ்தூரி மேத்தி சொல்லி யூஸ் பண்ணலாம் உருளக்கழங்கு பாஜி பண்ண போதுலா ரொம் ம்ப நல்லது வாய்த்து புண்ணுக்கு அதுக்குப்பிறவு அந்த குடும்பன்ஸ் சொல்றாங்க அது கொழும்பு கிடையாது நம்பளோட என்ன சொல்லுவாங்க அது சாப்டறது மூலம் வந்து நம்மளோட சக்கரோட அளவெல்லாம் கம்மியாகது து ஏனா சத்தான உணவுகள் மட் அதுக் தா நம்ப உடலுக்கு வந்து தேவையான ஊட்டச்சத்து வந்து வழங்குதுன் நா சொல்வே ஏனா அரிசி காய்கறி பழங்கள் அப்புறம் நறைய பருப்பு வகைகள்ல்லா நல் நய் அருக்கு ப்ரோ பாலு முட்ட இது எல்லாமே சத்தா உணவு ஆனா எந்தெந்த டைமுக்கு எந்தெந்த உணவுகள் சாப்படணுன் இருக்கு நம்மளுக்கு பழங்கள் வந்து நம்ம இரவு நேரத் த எடுத்துக்கொள்ளுங்க ஏழு மணிக்கு மேல வந்து பழங்கள எடுத்துக் கொள்வதுனால அது வந்து நம்மளுக்கு நல்லது கிடையாது சொல்வாங்க ன்ன அது கூ அது வந் அது வந்து இரவு நேரத்துல வந்து அது ஏதோ ஒரு நேத்துதா எ பொண்ணு எங்க அ அத்தா இருக்காங்ளா அவங்க ன்ன பண்ணாங்க வயிறு பசி சொல்ட் ட்டு ஒரு ஒம்பது மணிக் மேல என்ன பண்ணாங்க ஒரு கொய்யாப்பழம் சாப்ட்டாங்க கொய்யாப்பழம் ரொம்ப நல்லது அதுல நெறைய மருத் த்துவங்கல்லாம் இருக்கு அத சுகர் பேஷண்ட்டுல்ல சாப் ட்டாங்க அப்டின்னா அது ரொம் சுகரோட லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அவங்க என்ன பண்ணாங்க வயிறு பசிக்குது சொல் நைட் போல சாப்புட்டு இருக்காங்க வெளியில வேற மழ அவங்களுக்கு இன்னைக்கு ஃபுல்லா தரஸ் ஜலதோசமா ஆயிட்டு
ஆ ஆமா ஆமா ஆமா
நா கொய்யாப்பழோ சாப்ட எனக்கு சளி படிச்சுருச்சு அது குடும்பதா இருந்தாலுமே என்னாகு நைட் நேரத்துல இரவு ஏழு மணிக்கு மேல வந்து இந்த பழ வகைகள் எல்லா சாப்புட கூடாதுஸ் சொல்லுவோ
ஆமா ஆமா இப்பதா பழங்கல்லா வந் து அவ்ளோ சத்து இருக்காது இப்பல்லா பாத்தீங்கன்னா சீசனுக்கு ஒரு பழங்கள்ற மாரி மாசத்துக்கு ஒரு பழங்கள் சீசன் வந்துருது பாத்தீங்கன்னா இப் இப்போ மாம்பழ சீசனு அதுக்கப்பறோ கொய்யா சீசனு அது இந்த மாரி வந்து ஓய் பழம் பாத்தா மாம்பழமு கெடைக்குது வெள்ரி பிஞ்சு அதவிட கெடைக் வெள்ரி பிஞ்சுலா பாத்தீன்னா கம்மியான ரேட் டு ஆனா வந்து அதுலெல்லா அவ்வளோ ஒர் ரு இது எவ்வளோ வெயில போனாலு அது அவ்வளோ தண்ணி பவரு அதுக்கு வந்து அவ்வளோ இருக்கு நம்ம என்ன நம்ம போய் ஜூஸ் குடிக்கிறோ அதெல்லாம் வந்து அந்த வெள்ரி பிஞ்சு அந்த வா வாட்ரமெலன் தண்ணி பழோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவளோ இது இருக்கு இப்ப மழை பெய்து ஓகே அதனால ஒன்னும் பிரச்சனை அதுல இருந்து நம்ம மாம்பழம் இதுலாம் சாப்பிடுகிறோம் மத்த படி இந்த வெயிலு இதல்லாம் வந்து பழங்கள் தான் வெள்ரி பிஞ்சா இருக்கட்டும் தனிப்பழமா இருக்கட்டும் அதெல்லாம் சாப்பிட சாப்பிட பார்த்தியான நல்ல ஒரு நமக்கு வந்து விட்டமின் ஏ வந் நல்லா வந்து குடுக்கும் அதே நேரத்துல இப்ப பப்பாளி பப்பாளி எல்லா பாத்தா வயிற்று புண்ணுக்கு வந்து அவ்வளோ இது நல்லது அப்புடின் சொல்லுவாங்களா ஆனா இப்ப இருக்க புள்ளைங்க எல்லா வந்து அதெல்லா சாப்புடடுறது இல்ல நம்மளே வந்து அப்ப அப்பெல்லாம் நம்மக்கெல்லா வாங்கி குடுக்க இது இருக்க மாட்டாங்க வீட்ல இதுதா இதுதா அப்டின்டெல்லா சொல்லுவாங்க இப்பெல்லா வந்து எல்லா புள்ளைங்களுக்குஸ் ஃப்ரூட்ஸ் வாங் குடுத்தாலு இல்லல்ல எனக்கு அ அதெல்லா வேணா எனக்கு வந்து அந்த பாக்கெட்ல இருக்க திங்ஸு வேணு அந்த இதா வேணு அப்புடித வேணு அப்புடின்ற மாரில்லா சொல்லி அப்படி சாப்புட்டுக்கிட்டு இருக்காங்க
கண்டிப்பா ஏன்னா அந்த மாரி இல்லே என்னோட கொழந்தைகளுக்கு வந்து நா ஃப்ரூட்ஸ் குடுத்து பழகிட்டே அவங்களுக்கு என்ன எவ்வளோஸ் ஃப்ரூட்ஸ் குடுத்தாலு சாப்புட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஸ்நேக்ஸ விட ஆனா சில நேரோ என்ன பண்ணுவா தெரியுமா பொண்ணு சிப்ஸு வாங்கி வெச்சா எனக்கு அதுதா வேணு அதுதா நல்லது அது அதுதா எனக்கு ரொம்ப புடிக்கு நீ அதுதான் தரணுன் சொல்லிட் டு என்ட சண்ட போடுவா நா சொல்லுவ அது நல்லது கெடையாது ஃப்ரூட்ஸ்தா சாப்புடனு இல்ல எனக்கு அது பிடிக்காது ஏதாவது ஒரு கொற சொல்லுவா மாம்பழமா இருந்தா இனிப்பா இருந்தாலு அது புளிக்கி அப் அப்டின்ருவா அ பப்பாளி பழோ வாங்கி குடுத் தனா அது கசக்கு அப்புடிங்குவா ஏதாவது ஒரு காரணத்த வந்து இந்தந்த பழத்துக்கு இந்தந்த பேரு வெச்சு அந்த பழத்த வந்து ஒரு ஒரு பேடா உருவாக்கி உட்டுருந்தாங்க ஏன்னா அவங்ககிட்ட சொல் றதே சத்தான உணவு வந்து நீ தினமும் சாப்பிட்டானா உனக்கு நோய் வராது அப்படினா எனக்கு இப்ப நல்ல நல்ல தானே இருக்கு எனக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்பான் அந்த ஒரு கொழந்தையில வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாசத்துல இருந்து ஆறு மாசம் வரை வந்து குழந்தைகளுக்கு வந்து எதுவும் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு பிறகு நம்ம வந்து ட்ட கொடுக்குற உணவு வந்து சத்தான ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும்னு நான் சொல்றேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து அஞ்சு வயசுக்குள்ள கொடுக்குற உணவு தான் அவங்களோட வாழ்க்கையில பின்னாடி வந்து சத்து ஏன்னா அதுக்கு ஏன்னா அந்த அந்த குரோ வந்த ஸ்டேஜ் அஞ்சு வயசுதான் அதுக்குப்புறம் அவங்களோ உடம்புல வந்து வெயிட்டு போடுறதுதான் அதனால வந்து குழந்தைகளுக்கு வந்து எப்போழுதுமே அஞ்சு வயசுகுள்ள அவங்க என்னன்ன ல இப்பல்லாம் பாருங்க எல்லாமே மிலட்ஸ் புட் ஐட்டம் தான் சாப்பிட சொல்லுவாங்க இப்போ டாக்டர் டஜஷன் பண்றதே ரைஸ் வேண்டாம் நீங்க மெல்ட் ஸ்கூல்ல ச ராகி கம்பு சோளம் அந்த மாதிரி ஐட்டங்களே சாப்பிடுங்க எண்ணெய் அதிகமான எண்ணெய்ல பொரிச்சது அப்புறம் அதிக இனிப்பு உள்ள பொருட்களை வந்து சாப்பிடாதீங்க அதெல்லாம் நல்லது கெடையாது ஏன்னா ஒரு நாள் என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லன்னு டாக்டர்ட போனேன் அங்க எனக்கு சஜேஷ் பண்ணது என்ன ஆச்சுனா அவங்க பிஸ்கெட் கொடுக்கறாங்க டோஸ்ட் கொடுக்க வேண்டாம் பிஸ்கெட் கொடுக்க கூடாது சாக்லேட் கொடுக்க வேண்டாம் தான் சொல்றாங்க ஏன்னா பிஸ்கெட் வந்து குழந்தைக்கு நல்லது கெடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா ஆஹ் அதுல இருந்து நான் பிஸ்கெட் ரெண்டு பக்கெட் தான் வாங்குவேன் இப்ப அது அதுவும் நான் இப்ப வந்து வாங்குறது கெடையாது தடை பண்ணிட்டேன் ஏன்னா டாக்டர் கொடுக்க வேண்டாம் இதெல்லாம் த்தாங்கன்னா வருங்கால இப்ப குழந்தைங்க ல வந்து என்ன ஆகுதுன்னா ஹைப்பர் டென்ஷன்னா இருக்காங்க அதனால உங்களுக்கு வந்து ஹைப்பர் த்த விட்டு வரும் அதனால பேக்கரிக்குள்ள ஐட்டம் ம நீங்க கொடுக்க கூடாது அதுல வந்து நிறைய அர்ஜுனமோட்டோஸ் சோட எல்லாம் ஈஸ்ட் அந்த மாதிரி சேர்க்கறதுனால வந்து சின்ன குழந்தைகளாம் இருக்கிற வந்து அவங்களுக்கு வந்து பிரைன் எல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அதுல இருந்து என்னோட குழந்தைகளுக்கு வந்து இந்த பிஸ்கெட்ஸ் இந்த பேக்கரி ஐட்டம் எல்லாம் எல்லாமே தடை பண்ணிட்டேன்
ஆஹ் நல்லதுதான் ஆமா இப்ப எல்லாமே அப்படிதான் டேஸ்ட கா வந்து என்னென்னமோ வந்து கலந்த ங்க நார்மலா இருக்கத கூட ஒரு டேஸ்ட் காண்டி வந்து அ இப்பதான் வந்து சின்ன பிள்ளைகளும் விரும்புறாங்க விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேஸ்டு காண்டி என்னெனத்தயோ கலந்து அப்படி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க பார் எக்ஸாம்பல் நமக்கு காலையில இப்ப சாப்பிடலனா கூட போயிட்டு வ சாப்பிட போறோம் அந்த வடை சாப்பிடறதுக்கு பதிலா ஒரு கம்பம் கூழ் குடிச்சா அது அது வந்து அப்படியே உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி ஆனா நம்ம என்ன நெனப்போம் டெய்லி மூணு வடை சாப்பிட்டு டீ குடிப்போம் டீ குடிச்சா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நா ல இருக்கும் அப்படிதான் பண்ணுவோம் ஒரு ரெண்டு வாட ஒரு டீ குடிச்சா அவ்வளன் கால சாப்பாடு முடிஞ்ச்சு அப்படின்னு சொல்லி நினைப்போம் ஆனா அதே நேரத்துல நம்ம போயிட்டு அழகா அந்த அஹ் அ அவுச்சு தர இட்லி அப்படி இல்லனா ஒரு க கம்பங்கூழு கூ கூழ்ல
சுண்டல் வேர்கடல எல்லா அவிச்சு வச்சிருப்பாங்கல்ல அதெல்லா சாப்ட்டோ ரொம்ப சத்து
ஆமா இந்த சுண்டலு அது பாசிப்பயிறு அப்டின்வாங்க அந்த மாரி வந்து நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்க பயறு வகைகள்லயே வந்து ஏகப்பட்ட பயல் வ பய பயறு வகைகள் இருக்கு அதெல்லா வந்து ஈவினிங் வந் து ஒண்ணு சாப்ட்டாலு வந்து அதெல்லா வந்து ஒடம்பு அவ்ளோ நல்லதா இருக்கு அந்த மாரி வந்து ஒரு ஒரு விஷயமு வந்து ஆ காலைல இருந்து ஈவினிங் வரைய என்னன்ன சத்து ஆனது எல்லா சாப்படணுமோ அது எல்லாமே வந்து நமக்கு வந்து இரு க்கு ஆனா நம்ம என்ன நெனைக்கிறோ அதெல்லா வேணா நா வந்து சாப்ட்டா அந்த நல்ல ஒரு இது பாஸ்ட் ஃபுட்டாதா சாப்புடுவே ந ம்மளோட டேஸ்டுக்கு வாயோட டேஸ்டுக்கு நாக்கோட டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து சாப்ட ஆரம்பிக்கிறோ ஆனா வந்து அது நாளடைவில போகும்போது அது வந்து வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒடம்பு ஆரோக்கியத்த அந்த மாரி குடுக்கவே குடுக்காது இதே இது நம்ம இந்த மாரி நம்ம இந்த நல்ல ஒரு இல்ல அந்த காலத்து உள்ள கூழு அந்த மாரி ஃப்ரூட்ஸு இந்த மாரல்லா சாப்ட போம்போது நமக்கு பாடியோட ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்கு அடுத்த அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அந்த மாரி இது உள்ளது எல்லாமே வந்து நல்லா கொஞ்சோ பர்ஃபெக்டா இருக்கு நல்லபடியாவு ஒடம்பு ஆரோக்கியமாவு இருக்கு ம்
பா ஏன்னா ஆரோக்கியமான உணவுகள் சாப்டும்பொழுது இப்ப ஸ்கூல பொறுத்தளவு நம்ம என்ன ஆகுதுன்னா ஒரு ஓட்டப்பந்தயத்துல சேந்தா ஒரு ஸ்போர்ட்ஸ் எதா வெளையாட போம்போது நம்ம ஆரோக்கியமான உணவ சாப்டும்போதுதா நம்மளால வந்து இந்த வெளையாட்டுல வந்து ஃபோகஸ் பண்ண முடியு ஃபோகஸ் பண்ணது மட்டுமல்லாமல் நம்ம உடல் நி லையு ஒத்து போகு அதனால வந்து நம்ம குழந்தைக வந்து என்னன்னா நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுக்கறது மூலோ அவுங்கள வந்து நல்ல படிப்பையு ஃபோகஸ் பண்ணுவாங்க வெளையாட்டையு ஃபோகஸ் பண்ணுவாங்க ஓகே இத பத்தி டீட்டைலா நம்ம இன்னு முடிஞ்சா நாளைக்
ஆ சேரி ஓகே ம் சேரி ஓகே நன்றி